ஹலோ வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா ஹலோ என்ன பண்றிங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேங் சார்
என்னா சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே நீங்க
என்னா சாப்ட்டிங்க
சாப்பாடு
என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு சட்னி ஆ கொத்தமல்லி புதினா ஆமா கொத்தமல்லி புதினா சட்னி ம் நீங்க
நா வந்து சிக்கன் ரைஸ் சில்லி சிக்கன் சாப்டே
ம் போடுறா என்ன விசேஷ அன்னைக்கு ஓ இன்னைக்கு மொகரம் பண்டிகை நாளையா
அப்படிலா இல்ல நா
ஓ கடையில
ஆ ஆமா ஆமா கடைல
ஓகே இது ரொம்ப புடிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சி இந்த சைடு பிரியாணி இந்த மாரிலா
சிக்கன் ரைஸ் பிடிக்காது பிரியாணி பிடிக்கு பிரியாணி பிடிக்கு சொல்லுங்க நீங்க எத டாபிக் பத்தி பேசலா
சொல்லுங்க உங்களுக்கு என்ன புடிக்கு புடிக்காது அத பத்தி சொல்லாமே
எனக்கா எனக்கு என்ன புடிக்குனா சாக்ஸ் கு பொருல பாத்தீங்கன்னா வந்து பிரியாணி பிடிக்கு
ம்
சைனஷ் பாத்தீனாக்கா வந்து சில்லி சீக்கன் புடிக்கு ஆ பாங்ஷாய் பிடிக்கு அப்பற வந்து ஐஸ்கிரீம் பாத்தீங்கனாக்கா குல்பி ஜஸ் பிடிக்கு
ம்
ஆ நா வந்து அதிகமா விளா விளையாடுறப் புள்ள விளையாடுட்ருப்பே
ம்
விளையாடிட்ட இருப்பே ஸ்போர்ட்ஸ் பசன் கொஞ்ச ம் வாலிபால் கிரிக்கெட் அந்த மாரி
ம்
ம் அப்பற வந்து கொஞ்ச கேம் விளையாடுவே ஃப்ரீ ஃபயர்
ம்
ஆ என்ன சொல்ல வந்தீங்க
இல்ல ஸ்கூல் படிக்கு போது எதாவது கேம் எலா வெளாண்டு எதாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா
ஆ அதெல்லா நெறைய பிரைஸ் வாங்கிருக்கே வாங்கிருக்கே வாங்கிருக்கே கராத்தே
ம்
அப்றோ வந்து ஆ ரிலே தெரியுமா ரிலே
ம்
அது ரன்னிங் கொக்கோ
ம் ம் இப்ப என்ன ஜாப்ல இருக்கீங்களாங்க சார்
இல்ல இல்ல நா காலேஜ் இப்ப தா முடிச்சே இந்த இயர் தா
ம்
ம் இப்போ சும்மாதா இருக்கேங்க செகண்ட் டிகிரி பி ஜி போ போறே கரஸ்ல கரஸ்ல ஃபர்ஸ்ட் போட்ட ப்ரோ அப்டி எடுக்கலாம்னு இருக்கே
ம் ம்
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா ஹவுஸ் வைஃப் தாங்க சார் நா ஹவுஸ் வைஃப் ம் என்னங்க சார்
சமச்சு முடிச்சிட்டீங்களா
இல்ல இப்போ காலைல்ல மதியானோ செஞ்சுட்டே ம நைட்டுக்கு மட்டு இனிமே செய்வே
மாவு மாவு தோச இருக்கு இந்த மாவு இருக்குல தோச ஊத்திக்குவே
ஆ ஓகே
தோசயோ இட்லியோ ஏதோ ஊத்திக்குவே
ஓகே ஓகே
ம்
அப்றோ உங்க பசங்க எல்லா இருக்காங்களா
என்னங்க சார்
பசங்க பசங்க பசங்க
ஆ பசங்க காலேஜ் படிக்கிறாங்க
ரெண்டு பேரா
ஆ ரெண்டு பேர் அவங்க வெயில இருக்காங்க
ஓ வெளிய தங்கி
ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அ
என்ன படிக்கிறாங்க
பி இ
புரியல
இன்ஜினியரிங் படிக்கிறாங்க
ஓகே பி இ யா
ம் பி யி
ஓகே ஓகே
ம் அப்பறங்க சார் என்னங்க சார்
ரெண்டு பேருமே அது தான அதே
ஆ ரெண்டு ரெண்டு பேருமே அதே தா படிக்கிறாங்க
டிஃப்ரெண்டா போல்லாம்ல எதுக்கு ரெண்டு பேரு ஒரே மாரி
அது அவங்க அப்பா அப்டி சேர்த்தி விட்டுருக்காரு ரெண்டு பேத்தையும் ஒரே இதுலேயே சேர்த்து விட்டுருக்காரு
ஆ சேர் சேரி
ம் அப்பறம் சார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா இல்ல முடிய போகுது இப்ப பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெண்டு பேத்துக்கு முடிய போது
ஓ ஓகே ரெண்டு பேரும் சேம் ஏஜ் தானா
இல்ல அ ஒரு வருஷம் க ம பையன் முடிச்சுட்டான் பொண்ணு அடுத்த வருஷம் முடிது இந்த வருஷம் பையனுக்கு முடிது ஆ ஆ ஆமாங்க சார் அப்றம் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்ளா
இல்ல அது நீங்க அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல
இன்ட்ரஸ்ட் இல்லியா
ஆமாங்க
எழுதுனதே இல்லயா
இல்ல எழுதுனதே இல்ல
ம் ம்
எனக்கு அதுல இன்ரெஸ்ட் இல்ல ஆ
நா ரெண்டு மூன் டைம் எழுதுனே அது பாக்ல நானு
பாக்கல ஏன்
ம் பாக்கவே இல்ல வராதுன்னு தெரியும் அதனால பாக்கல
ஓ என்ன எக்ஸாம் எழுதுனீங்க குரூப் ஃபோரா
பாக்லாம்ல
குரூப் ஃபோர் எழுதுனிங்ளா
இல்ல இல்ல நா வந்து
என்னது
இல்ல டெ ட் டு டி ஆர் பி அந்த மாரி எக்ஸாம் எழுதுனே நானு
புரியலங் மேடம்
பி எட் படிச்சவங்களுக்கு அந்த மாரி எக்ஸாம் வுட்ருவே நானு டி ஆர் பி ஒன்னு இருக்கு இப்ப பி ஏ சி ஏ முடிச்சவங்க தமிழ் லிட்ரேச்சர் சரி டீச்சர் ட்ரைனிங் நம்ம தனியா அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அது அது அது எழுதுனனா
ஒங்களுக்கு கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கு
ஆஹா
அவங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கு கொஞ்சம் ஸ்டெக்காயி ஸ்டெக்காயி அப்டிங்களா ஏ நீங்க பேசனா தான் கேக்கல உங்களுக்கு கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா ம் ம்
ஓஹோ ம் அதா எக்ஸாம் அட்டன் பண்ணே அப்றம் இப்ப விட்டுட்டேன் எக்ஸாம் அட்டன் பண்ணி இது பண்ட்டு இப்போ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு எனக்கு ம் ம் விட்டுட்டேன் ம் ஆனா எனக்கு எனக்கு இந்த கவர்மெண்ட் இதுல ஒர்க் பண்றது ரொம்ப புடிக்கும்
ஓ அப்டிங்களா அப்புறம் ஏன் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணிருக்லாம்ல
ட்ரை பண்ணி பாத்துட்டேனே முடில அது எங்க அப் அப்பாக்கு ரொம்ப புடிக்கும் கவர்மெண்ட்ல ஏதா
செட்டாவாதுல அது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பச்சிருந்தம்னா
ஆ ம் ம் டச்சு விட்டு போனா எழுத முடியாது
அப்பப்பா மெசேஜ் பண்றாங்ளா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா
இல்ல இல்ல மெக்கானிக் வேல லாரி இன்ஜின் வேல செய்றவங்க
ஓ கெக் கே
ம்
ஓகே அவங்ளே சொந்தமா பண்றாங்களா இல்ல ஒர்க் போறாங்ளா
சொந்தமா தா
ஓகே சாப் வச்சிங்கீறாங்களா
அ ஆமா
ஓ கே ஓக்கே
ம்
அதுல நல்லா ப்ராஃபிட் வருதா இல்ல
அது நல்லா பா கரெக்டா பண்ணனா பண்ணுவ பண்ணலா இவரு வந்து எப்பய்மே கொஞ்சோ ஒர்க் பண்றதவிட வெளியில சுத்துறத்தா ரொம்ப புடிக்கூ அதனா அதனால ஓ எங்கேயாவது டூர் மாரி கிளம்பிருவாரூ திடீர்னு
யார்க்கூட போவாங்க
பசங்க கூடயூ போவாங்க தனியா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாரு
ஓக் இப்ப வந்து அவுங்க வந்து தனியா இருக்காங்களா இப்போ நீங்க நீங்க தனியா வந்துருக்கீங்களா
அ ஹாங் வருவாரு இங்க மேக்சிமம் அவரு நல்லா சின்சியரா அதுல எறங்கி செஞ்சா தானே நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லவரே
ஆமா அது கரெக்ட் தா
ம் இப்ப ஒர்க்குக்கு போனா கரெக்டா போனாதானே அதுல அவ்ளவ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாரு அவரு ஒர்க் பண்றதுல
ஆ அப்டிங்களா சேர் செரி
மேக்சிம அவருக்கு வந்து ஜாலியா ஊர் சுத்துறதுதா புடிக்கும்
எங்கெங்கல்லா போயிருக்காரு
ஏதா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போவாரு அப்புறோ ஏதாவது ரிலேஸ் தனி வீட்டுக் பங்க்ஷனா கிளம்பிடுவாரு உடனே ஒர்க் முக் கியமா ரிலேஷன் முக்கியமான ரிலேஷன் தா முக்கியம்பாரு
அப்டிங்களா நீங்க ட்ரிப்ல்லா போயிருக்கீங்களா
ட்ரிப்லா நா போவே மாட்டே
ஏ புடிக்காதா
அது எனக்கு புடிக்கவே புடிக்காது
ஆ எனக்கு டிர்ப்புனா புடிக்கூ அத் அது வந்து இப்போ நம்ம ங்கேருந்து பழகிட்டோமா கொஞ்சோ வெளியே போனாதா நமக்கு கொஞ்சோ நா தெரியூ புது எடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ளோர் பண்ணா தானே
ஆ
கொஞ்சமாச்சி நம்ப அவங்களோட அவங்களோட இதுவ்ல்லா எப்டி இருக்குன்னு கொஞ்சோ தெரிஞ்சிக்க முடியூ
ம்
இன்னுமே வீட்லியே இருந்தோம்னா எப்டி
அது எனக்கு ஆரம்பத்துலர்ந்தே புடிக்கறதில்ல
ஓ கே
ம்
இல்ல ஏதாச்சு இன்சிடெட் நடந்ததுனால ஏதாச்சு போவ புடிக்கலையா இல்ல சுத்தமா புடிக்கலயா போகவே இண்ட்ரெஸ்ட் இல்லயா
சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த மாரி ஏதாது ரொம்ப தேவையா இருந்தா போவே ஆமா
ஓகே நீங்க எங்க இருக்கீங்க சென்னையா
இல்ல இல்ல இங்கதா சென்னைக்கு பக்
எங்க செங்கல்பட்டா
அ நா வந்து மேக்சிமம் டிவி பாத்துக்கிட்டே இருப்பே சென்னைக்கு இங்க தா முன்னாடி இல்ல இல்ல இங்க சேலோ இந்த மாரி இருக்கு இல்லைங்ளா அங்க சென்னைக்கு பக்கத்துல இந்த பக்க
சென்னை பக்கத்துல சேலமா
சென்னை தாண்டி தா போணு சேலம் வந்து தானே சென்னைக்கு ட்ரெயின்லா ஏறுவீங்கள
சேலம் தெரியு நீங்க சென்னை பக்கத்துல சேலம் சொல்றீங்களா அதா கொஞ்ச சாக் ஆயிட்ட
இல்ல இல்ல சென்னைக்கு பக்கோன் சொன்னே நானு நீங்க
ஓ நா சென்னை சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்
ம் ம் சேரி சேரி ஓகேங்க சா
செரி ஆ நா கூட ஏதோ செங்கல்பட்டு போலன் பக்கத்து சென்னை பக்கத்துல இருக்காங்களே அப்டினு நெனச்சே
இல்ல இல்ல இல்ல
நீங்க பாத்தீங்னா சென்னை பக்கத்து சேலம் சொல்றீங்களா என்னால்ல இது சேலங்க அப்ப சென்னை பத்துல வந்து அப்டினு
யோ சென்னைக்கு வந் அவ்ளதா ரொம்ப ரெஸ்ஸா இருக்குமே பயங்கரமா நா ஒரு டைம் வந்திருக்கே சென்னைக்கு ஒரு டைம் வந்தோம்னா எந்த இடம்னே கண்டுபிடிச்சு போ அது ஒரு டைம் ஒர்க் பண்ண அங்க சென்னையில அந்த கம்பெனி பேர் கூட மறந் துருச்சு ஆ அது இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்க
இப்ப வெல்லா மாறிச்சுங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க எல்லாமே மெட்ரோ ட்ரெயின் வச ட்ரெயினு
இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியில எங்க ஏறணு என்ன பண்ணனு ஒண்ணுமே
ஓ ஆ சென்னை வந்த பரபரப்பா இருக்கு எப்பவுமே சென்டரல் வந்தினேச்சுங்க அப்டி சுத்திட்டே இருப்பாங்க இந்த பக்கமோ அந்த பக்கமோ அந்த பக்கமோ அப்டினு சொல்ட்டு
ம் வித்தியாசமா இருக்கு நாங்க வந்து இங்க அமைதியா இருக்கிற இடத் வீல இருந்துட்டு வந்துட்டு அங்க வந்தோம்னா அதாது ஒரு எடத்த வந்து கண்டுபிடிச்சு போறது ரொம்ப கஷ்டோ
ஆமா அதுவு கரட்டு தா அதுக்கப்புற நா அந்த எத்துக்கு போயிட்டு ரிட்டன் திரும்ப வருது அதுக்கு மாரி கஷ்டோ
ம்
ஓ செரி ஓகேங்க கால் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் நேரமே எவ்ளோ மணி வந்துட்டு அத்து கால்ல சந்திப்போ
ஓகேங் சார்
அ தேங்க்யூ